ஹலோ எப்டி இருக்கீங்க மேடம் நல்லாருகீங்ளா
ஆ நல்லாருக்க
என்னா பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா உக்கான்னுருக்குறே நீங்க என்ன பண்றீங்க
நா அந்த டியூஷன் எடுத்துட்ருந்தே பிள்ளைங்களுலா ஸ்டடி கொஞ்சோ பண்ணிட்ருந்தோ சாப்டீங்களா
சாப்பல்ல இனிமேலுதா செய்யணு சாப்பாடு டிபன் செய்யணு
டிஃபன் செய்யணுங்களா என்னா டிஃபன் செய்ய போறீங்க
இட்லி தேவன்னா தோச ம் ம்
இட்லிமேட்
இட்லி தோச அதுதா அது ஒரு டிபன் செஞ்சாதா சாப் சப்பாடு ஒரு மாதிரி இருக்குது சப்பட முடிய
ஆமா ஆமா டைஜஷன் ப்ராப்பளமும் வருங்கள நைட்டு ரைஸ் இந்த மாரி எடுத்துட்ருந்தோம்னா டைஜஷன் ப்ராப்பள வரும் ஆனால. லைட் ஃபுட்டா எடுக்கிறது
சாப்பாடு கேக்குறாங்கோ சாப்பாடு இருந்தாதா நல்லா இருக்குதுன்றாங்கோ
சாப்பாடு சாப்டவங்களுக்கு அது பழக்கமாயிடு லைட் ஃபுட்டா எடுத்துட்ருக்குறவங்களுக் க்கு இது மாரி ஃபாலோ பண்ணிக்குவாங்க டயட் ஃபாலோ பண்றது நல்லது தானே இப்ப உள்ள சுச்சுவேஷனுக்கு
அது இல்லாம லிக்விட் ஐட்டமாவு எடுத்துட்டாலு இன்னு நமக்கு நல்லதுதா
அப்ப நைட்ல என்ன சாப்ட முடியு நீ லிக்விட்டா
லிக்விட்டடா கஞ்சி குடுக்க மாட்டாங்க சில பேர் வந்து ம்
அந்த குதிர வளர்ச்சியில கஞ்சி மாரி காசிட்டாருன்னு சொன்னா ஐய்யய்யோ
அதில வந்து கஞ்சி செஞ்சு நைட்டு சாப்டுவாங்க சில பேர் கேள்விப்பட்ருக்கே
பண்றாங்க நீங்க சாப்டுங்க உங்க ஒடம்பு நல்லா வச்சு நீ எங்களுக்கெல்லா வேணான்றா
அது என்னமோ உண்ம தா வேற என்னமா நீங்க வேற எதவு பொழுதுபோக்கு எதுவு உங்கள பத்தி சொல்லுங்க மேடம்
நீங்க சொல்லுங்லே சொல்றே நானு
காலேல நாங்க வந்து எப்பையுமே அசயூஷல் வீட்டு ஒர்க்கு தா பண்ணிட்ருப்போம் பிள்ளைங்கல க ஸ்கூல்க்கு கெளப்பி விட்டுட்டு ஹஸ்பண்ட ஒர்க்குக்கு அனுப்பி விட்டுட்டு
பசங்களுக்கு என்ன லன்ச்சு என்னென்னா லன்ச்சு கட்டுவீங்க
அவங்களுக்கு வந்து நா எப்பயுமே சாம்பார் சாதம் இது மாரி ரெடி பண்ணிருவோ ஆனா அவங்க வெரைட்டி ரைஸ் கேக்கறனால ஒரு நாளைக்கு தேங்கா சாதம் லெமன் சாதம் இந்தமாரி செய்வோ இல்லன்னா அவுங்க பிரிஞ்சி ரைஸு இதுமாரி கேப்பாங்க ஒரு சமயோ அதுவு குடுப்போ ஆனா இந்த சாம்பார் சாதோ மட்டு வேண்டாமா அப்டின்னுடுதுங்க
லீவுக்கு எங்க போனீங்க
லீவுக்கு கு இந்த தடவ வந்து முக்கம்பூர் போய்ருந்தோ லோக்கல் இருக்கனால நாங்க முக்கம்பூர் இந்தமாரி பிளேஸ் டூரிஸ்ட் பேசு ஸ்ரீரங்கம் இந்தமாரி கோவில் திருவிண கோவில் எனா ஸ்கூல் டைம்ஸ்ல பிள்ளைங்கள கோவிலுக்கல்லா கூட்டிட்டு போக முடியாதுல அதனால இந்தமாரி வெக்கேஷன் பண்ணோ அப்புறோ மேல் புளியஞ்சோலை இந்தமாரி ப்ளேஸ்க்குலா போய் ட்டு வந்துட்ருந்தோ அப்புறோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்குமே பிள்ளைகள கூட்டிட்டு பேய்ட்டு எல்லாத்தையுமே இன்ட்ரோட்யூஸ் பண்ணி வெச்சோ ஃபஸ்ட்டு இந்த தடவதா அவுங்களுக்கு கொஞ்சோ மெச்சூரிட்டியான பழக்கங்கள் வந்தனால ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப இம்பாட்டன்ட் ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்ல எனா பிள்ளைங்க இந்த ஜென்ரேஷன்ல வந்து எல்லாமே போன்ல பேசிக்கிட்டு இருக்குறாங்க யாரோ நேருக்கு நேருக்கு நேரு பேசிட்டு அதுங்களோட நேருக்கு நேர் பேசினா எப்டி இருக்குங்கற பீலிங்கே அதுங்களுக்கு தெரியாம இருக்கு ஃபஸ்ட்டு ஃபோன்லயே பேசிட்டு ஃபோ ஃபோ வீடியோ கால்ல பாத்துட்டு இப்டியே இருக்கறாங்க
நீங்க சொல் ம் நீங்க சொல்றீங்கல்ல சொந்தக்காரங்களல்லா போய் காட்ணு அதல்லா தேவன்ட்டு இப்ப இருக்குற ப சங்க எங்க ஃபேமிலில எங் சொந்தக்காரங்களே வேணான்றாங்
நம்மதா நம்ம கொழந்தைக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ வந்து நம்மதா இன்ட்ரோடியூஸ் பண்ணனு ஃபஸ்ட்டு நம்மளே ஃபஸ்ட்டு அவுங்கள அக்சட் பண்ணல நம்ம நானுமே இவ்ளோ நாள் வந்து எந்த ரிலேட்டிவ்ஸுமே அக்சப்ட் பண்ணிக்கவே இல்ல இப்ப பிள்ளைங்க வந்து இந்த திருவுழா இந்த லீவ்ல ஹாலிடேஸ் வந்து ஒ இன்னொருத்தங்க வீட்டுக்கு போகணு அவுங்க நம்ம வீட்டுக்கு வரணு அப்டிங்கறத ஆசப்பட்றாங்க நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும்மோது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்குமே கண்டிப்பா போயி நாலா டென் டேஸ் கூட இருந்துருக்கே எல்லாத்து வீடலியுமே போயி ஆனா இப் இப்ப நம்ம பிள்ளைங்கள வந்து ஒரு நாளைக்கு அந்த எனா எ பிள்ளைங்க வந்து அந்த வீட்ல இருக்காதுங்க அப்டிங்கற மைண்ட் செட்ல போய்ருது எப்டி இருப்போ நம்மள விட்டு இருக்க மாட்டாங்க அந்த ஃபீலிங்ல நம்ம இருக்குறோ இந்த தடவ எங்க பாப்பாவல்லா போய் ப நீ தாராளமா யார் வீட்டுக்கு போய் இருக்குனு நெனைக்கிறீங்ளோ போய் தம்பி அனுப்புல தம்பி கொஞ்சோ சின்ன பைய நீ போய் இருந்து பழகு பாப்பா ஆ அதெல்லா நம் நம்ம பாத்துக்குறதோட அவுங்க கேரிங் வந்து இன்னு சூப்பரா இருந்தது அவுங்கள பத்தி நம்மகிட்ட திரும்பி வந்து பேசம்மோது நல்ல ஒரு என்ன சொல்றது அவங்கள பத் அவுங் கள நம்ம நெனைக்கும்மோதே நமக்கே மைண்ட்ல வந்து அவுங்க இப்டிலா நம்மள ப நம்ம புள்ளைங்கள பாத்துட்டாங்ளா அப்டினு ஒரு நல்ல ஒரு தாட்டுதா அவுங்க மேல நமக்கு வந்தது அதனால எனக் குமே அவுங்கள ரொம்ப புடிச்சி போச்சு இந்த தடவ எல்லாமே இன்ன வரைக்கு நம்ம பேசாத ரிலேட் டீவ்ஸ்னுமே நம்ம புள்ளைங்க போய் இன்டர்டியூஸ் பண்ணம்மோது அவுங்கள பத்தி பெருமையா பேசம்மோது இன்னு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது
பரவால்ல அந்த அனுபவமே எனக்கு இல்லப்பா எதுமே
எனக்கு அந்த அனுபொ இருந்துது ல ஆனா இப்ப என்னோட பொண்ணு வந்து ஒருத்தவங்கட்ட போய் இன்டுடிஸ் ஆகும்போது எனக்கு இந்த டைம் மட் ட்டுன்தா இன் இந்த அனுபவோ இந்தது இதுக்கு முன்னாடி எல்லா இருந்தது இல்ல ஏன்னா நம்மளு ஐய்யோ எங்க பாப்பா அங்க போனா இருக்க மாட்டா நா வீட்லே வெச்சுக்குறோ அப்டின்னேங்கிற மைண்ட் தாட்லே இருந்துட்டே போய் அவ்ங்க அத்த விட் ட்ல இருந்தாங்க இவ்ங்க ஆக் என் என்னோட சிஸ்டர் வீட்லே இன்ன வரைக்கு நா விட்டது கெடையாது இந்த தரவ போய் எங்க சிஸ்டர் வீட்ல பெய் இருந்துட்டு நல்லா ஜாலியா இருந்தேம்மா அப்டின் சொல்லும் போது எனக்கே ஹாப் ப்பியா இருந்திச்சு
அப்பதா நெனச்சே சொந்தங் களுங்கறது நமக்கு முக்கியதா நம்ம வாழ்க்கைய்ல நம்ம ரொட்டீன்ஸ டெய்லியு எந்திர்ஷு வீட்டு வேல பாத்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டே இருக்கோ நம்ம பிள்ளைங்களுமே டிவிய பாத்துட்ருக்காங்க ஸ்கூல்ல ஏதோ கேம்ஸ் விளாடுவாங்க இப்பம் ந நம்மத் சின்ன வயசுலேலா அ ஸ்ட்ரீட்ல எல்லாம் போய் நம்ம தெருவுல எல்லாம் போய்ட் டு நறையா விளையாட்டு விளாடுவோ அக்கம் பக்கம்லா நறைய பேசுவோ ஆனா இப்ப நம்ம பிள்ளைங்க எடுத்துக்கோங்கா க்கம் பக்கமே பேசவே உட்றதில்ல பஸ்ட்டு அவ்ங்க நல்லவங்களா அவ்ங்கள கெட் ட்டவங்களா அப்டிங்கிற மாரி ஜட்மெண்ட்லே
தே எங்கப்பா சின்ன பசங்கள எங்க்யுமே விட்ற மாரே இல்லியே
அ அந்த ஒரு தாட்ல இருக்கு ஆனா நம்ம காலத்துல எடுத்துக்கோங்களே நம்மல்லா ஜாலியா இருந்தோம் ஃப்ரீயா இருந்தோ நா இருந்தே அந்த அனுபவத்துல பேசுறே
இல்ல இல்ல நானு தன் நி சின்ன வயசுலலா நல்லாதா இருந்தே ஆனா இப்போ வரிக் க்ய எல்லாமே ஒரு மாறி மாறிட்ட மாற் தெரிது அம்மா இருக்கும்போது இருந்த சந்தோஷ இப்ப எல்லா இல்ல
அது அம்மா அம்மா எங்கம்மா என் கூடதா இரு நா பாத்துட்டு தா இருக்குறே எனக்கு கல்யாண் ஆய் மேரேத் ஜாய் வந்தாலு எங்க அம்மா வந் எனக்கு அப்பா கிடையாது அதனால அம்மா மட்டுதா நா சிங்கிள் ச்சயிற்னால எங்க அம்மாவ் வந்து நா எங்க்யு விட முடியாது என் கூட தான் இருப்பாங்க அப்டின் சொல்லிட் தே இன்னமே என் கூட தா இருக்காங்கம் எனக்கு வந்து மாமனா மாமியாரு அந்த மாறில்லா யார் கெடையாத் அதனாலே பிள்ளைங்ளோட ஹெல்த்து ஹெல்த்து வந்நு அவ்ங்க தா என்ன விட அவங்க நல்லாப் பாத்துக்வாங்க அவங்கள்க்கு என்ன வேண் ணு நா ஏதாவு கண்டிச்சனாக் கூட ஐயோ ந பாப் பாப்பாவ் ஃப்ரீயா விடுங்க ரொம்ப நீங்க போ ரொம்ப ஒன்னோட டென்ஷன்ல்லா போட்டு அவுங்க மேல திணிக்காதீங்க நீ நாலா உங்களைப் ப்படிதா சொல்லி வளத்தனா அப்டிங்கிற மைண்ட தாட் எல்லா நமக்கு சொல்லி திரும்பி குடுக்குற மாறி ஓர் ருத்து அ அந்த பொன்ளைங்களோட கம்பேர் பண்ணாத ஓம் ஒங்க பிள்ளைங்க என்ன இன்டெலிஜென்ட் உ இதுல நாலேஜ் இருக்குதோ அத மட்டு பாருங்க
ஆனா நம்பளுக்கு சொல்ல வருது நம்ப்ளுக்கு இது பார் அந்த பொண்ணு எப்படி படிக்குது பார் நீ எப்டி இருக்குறப் பாரு அதுஸ் தொல்லாம இருக்கவே முடில நம்பளு ஒரு ஒண்ணு பாக்கறோ சொல்ல கூடாது நனைக்கிற ஆனா தொல்ல வந்து
நா இப்ப அந்த இதுலந்து கொஞ்சம் அந்த மைண்ட்லந்து விட்டுட்டே படிக்கிறாங்களா படிச்சு என்ன ஒர்க்கு ஒரு ஜாப் போற போறாங்க ஒரு நல்ல ஜாப் தா போ போறாங்க இப்ப எப்டிப் பாத்தாலுமே எல்லாத்துக்குமே காலேஜுல சீட்டுங்கிறது கெடச்சிருது இங்க நா பர்ஸ் ட் மார்க் வாங்கியிருந்தாலும் செரி லாஸ்ட் மார்க் வாங்கியிருந்தாலும் செரி அந்த படிப்புக் எஜுகேஷன் தேவை நீங்க என்னா சீட்டு உங்களுக்கு வேணுமோ அந்த சீட்டு கண்டிப்பா இப்ப கெடக்குது என்ன மேல் வீட்டுங்கிற லெவல்க்கு போனா நல்லா படிச்சா மெரிட் போலாம் இப்பல்லாம் நெறைய புள்ளைங்க மெரிட்ல வரலையே கட் டாஃப் மார்க் போதே அப்டின்னு சொல்லிட்டு கூட மனசு ஒடஞ்சு போயிடுதுங்க அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும் அ நீங்க நா உங்களோட எஃபர்ட் போடுங்க நீங்க நல்லா படிப்பீங்க ஆ நீங்க என்ன படிச்சாலும் உங்க மார்க்க நாங்க அக்செப்ட் பண்ணிதா ஆக போறோ அப்டி அடிங்கிற என்ன சொல்றது அந்த ஒரு ஊக்கு ஊக் குவிச்சு தா அதுங்கள நம்ம வளரக்கணு அப்போதான் அதுங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாகருக்கு படிக்காட்டினாலுமே அவங்க தொழில் முறைல நல்ல டெவலப்மெண்ட்ல நல்ல பஃயூச்சர்ல எதிர்காலத்துல வர்றதுக்கு அவ்ங்களுக்கு வந்து அது ஒரு நல்லதாருக்கும் நம்ம சின்ன வயசுலயே அவங்களுக்கு நல்லதாவே சொல்லி் கொடுத்தோம்னா அவுங்க ஃபயூச்சர்லேயுமே அது அவங்களோட லைஃப் க்கு ரொம்ப கரெக்டா இருக்கு நம்ம இப்ப டென்ஷனா இருந்துகிட்டு அவங்கள போட்டு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அவுங்க நாளைக்கு லைஃப்ல என்ன பண்ணுவாங்க அவுங்க பிள்ளைங்களுக்கு அதே தா செய்வாங்க
செய்வான் கண்டிப்பா
அதனால நம்ம இப்ப கொஞ்சோ ரிலீஃபா ஆயிக்கணு நம்ம மைண்டு தா கிளியரு கிளியர்ட்டி வச்சுக்கணு
ஆமா ஆனா அவங்களுக்கு கொஞ்சோ கொஞ்சோ நம்ம செய்ய கூடாதுன்னு நெனச்சா அவ்ங்க செய்யற வக்கிற மாறிதான் பண்றாங்களே ஒண்ணு ஒண்ணு
நம்ம என்ன பண்ணனு பிள்ளைங்களு பிள்ளைங்களு அவுங்க மாறி நம்மளும் கொழந்தை ஆயிரணு புரியுதுங்களா
ஆ ஆ
நீ இப்டி பண்ணினா நானு அப்டி தா பண்ணுவே நானு இனிமே கொழந்த மாரிதா ஓஸ்டே ஓ ஏஜ் ஏ ஏஜ் ஒண்ணு தான் ஈக்குவல் தான் நீ இன்னக்கீ இது அடம் பண் நானு அடம் பண்ணுவே நீ குட் பாயாருந்தா நானு குட் பாயாருப்பே அப்டிங்கற மாதிரி அவுங்க லெவல்லயே போயிட்டு அவ்ங்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு ஆ நீ இது பண்ணினா நம்ம நமக்கு ஒர்க்குக்கு அவங்கள ஹெல்ப் கூட வச்சுக்கலா தாராளமா நா எல்லா என்கரேஜ் பண்ணுவேன் செம் என் நா செய்யறதோட நீ நல்லா செய்ற பாப்பா அப்டின்னு சொல்லிட்டோம்னாவே அவங்களுக்கு இன்னு கொஞ்சோ இதாயிரும்
தய் ராமா கரெக்ட் நானு அத சொல்லிடுவே
பாப்பா எனக்கு இந்த கணக்கு தெரியலடா உனக்கு தெரியுதா நீ சொல்லி கொடு அம்மாவுக்கு அப்டிங்குற மைண்ட் செட்ல போய்ட்டே இப்ப நானு ஒன்னே ஐயோ அம்மாக்கு தெரியலையே நம்ம நல்லா பண்றோ நம்ம அம்மாக்கு சொல்லி தர்வோ அப்டிங்கிற மைண்ட் செட்டுக்கு ஆயிட்டா
ஆ
அவ ரொம் அ சின்ன வயசுலயே அவர மெச்சூரிட்டியா பேசுற அளவுக்கு நா அவள டெவலப்மென் பண்ணிட்டே ஓரளவுக்கு ரொம்ப சைல்டிஷ் ஆனா தம்பி என்னால அது மாதிரி கொண்டுட்டு வர முடியல பாப்பாவ மட்டும் தா கொண்டுட்டு வர முடியுது தம்பினும் கொஞ்சது போல அவே சின்ன பிள்ள சின்ன பிள்ள ஸ் சொல்லிதா அவ இன்னு சின்ன பிள்ளையாவே இருக்கறா ஆ அந்த நானு இப்ப இப்ப ஒண்ணு நெனச்சிட்ருக்கே அவனையு பெரியவனா ஆக்கணு நீ அக்காவுக்கு நீ தா சொல்லி தர்னு அவளுக்கு ஒண்ணு தெரியாது நீ நல்லா பண்ண அப்டி சொல்லி பண்ணி அவன அடுத்து கொண்டுட் டோனா அவன ஒரு பெரிய பிள்ளைய ஆக்கணு அப்டிங்கற மைண்ட தாட்ல கொஞ்சம் கொஞ்சம் வருது உங்க கூட பேசும் போது ஒரு பிள்ளையே ம் மெச் சூரிட்டி ஆக்கிட்டு இன்னொருத்தவங்க வந்து டவுன் ஆக்கிட்டு இருக்கிறோமோ அப்டிங்கிற இது இருக்குது
அப்பயெல்லா
உங்க உங்களுக்கு எத்தன கொழந்தைங்க
ஒரு பொண்ணுப்பா
ஒரு பொண்ணா அப்ப ஓவியந் தான்னு சொல்லுங்க அது
ஆஹ ஆனா அவளோ ரொம் ஆ படிக்கறாங்க ஆனா நல்லா படி ப்பாங்க அவங்களே எதுவுமே சொல்ல வேண்டியது கெடையாது அவ நல்லா படிச்சுப்பா
அவங்களே ஃபுல்லாவே எல்லாமே பண்ணிருவாங்க
ஆ பண்ணிடுவாங்க
ம் அப்ப ஓ
பேசுன நா பாத்துப்பே நீங்க கம்முன்னு இருங்கன்னிடுவா அ
நம்ம நம்மள அடக்கற அளவுக்கு அவங்க மெச்
ஆ ஆமா நா எதுனா அந்த அட்ரஸ் எதுவேனா நீ என்ன கேக்க கூடாதா நான் பண்ணுவேல்லனா
அ அ நமக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு அவங்க மெச்சுரிட்டியா இருந்தாவே நமக்கு சந்தோஷந்தா அப்ப நம்ம கொழந்தையாவே இருந்துட்டு போயிரலாமே நம்ம லைஃப்ல சேரிங்க மேடம் செரி
ப்ப என்ன சாப்பாடு
ஆஅதே ஆஸ்யூசயல் நீங்க சொன்ன மாதிரிதா இட்லி இல்லன்னா தோசை ஏதாவது ரெண்டுல்ல ஒண்ணு செ செய்யற மாரிதா ஐடியா பண்ணி வெச்சிருக்கறே ஹஸ்பண்ட் வந்தா அவருக்கு வந்து சப்பாத்தி கண்டிப்பா போட்டாவணு ம் சட்னி ஏதாவது மாரி இல்ல இல்ல டெய்லியு கெடையாது அவருக்கு சொல்லிடுவாரு இன்னைக்கு ஒரு நா தோச ஊத்துமா இன்னைக்கு சப்பாத்தி போடுமா லேட் ஆயிடுச்சுன்னா மிட் நைட் மாரி வந்துச்சுன்னா சப்பாத்தி கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருவாரு கொஞ்சோ சீக்கிரமா வந்தாருன்னா இட்லி தோச இது மாரி சாப்புடுவாங்க ஆனா கண்டிப் பா ரைஸ் மட்டு எடுக்க மாட்டாரு அவரு அவரு பழக்கிட்டாங்க அப்டி
சிக்கன் மட்டன் எது ரொம்ப புடிக்கும் உங்களுக்கு
நா மட்டன்தாங்க சிஸ்டர் சாப்புடுவே சிக்கன் வந்து எனக்கு ஹீட் உடம்புனால கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்குது ஆனா எனக்கு பிடிக்கிறதெல்லா சிக்கன் தா பிடிக்கு